ஆ
என்ன பண்றீங்க
என்ன பண்றேன் ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்டதான் கால் பண்ணி கேட்கணு நினச்சிட்டே இருந்தேன் கால் பண்ணுறீங்க
இன்னா நானும் அது தான்ம்ப செஞ்சுட்டே இருக்கேன் இந்த பசங்க எல்லாம் வீட்ல இருந்துகிட்டு எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடு ஸ்வீட் செஞ்சு கொடுனு கேட்டே இருக்காங்க என்ன ஒன்னு வீட்ல ஏதாவது கேட்டா உடனே கடைக்குதான் போறாங்க பேக்கரிக்கு தான் போறாங்க அந்த ஸ்வீட் சாப்பறான் இந்த ஸ்வீட் சாப் றன் அது வாங்கிக்குடு இது வாங்கிக்குடுன்னு சொல்லிட்டு வீட்டு்லயும் அந்த ஸ்வீட் பாக்ஸ்ஸா கூ எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருறாங்களா அத சாப்பிடுறது அத விட சாப்பிடாமலேயே இருக்கலாம்
கண்டிப்பா நம்ப செஞ்சு குடுத்தா நம்மளுக்கு திருப்தியா இருக்கும்
ஆமா
ம்
வெரைட்டி வெரைட்டியா செய்யறாங்க கடையில இன்னும் பேக்கல்ல டிப்ரண்ட் டிஃப்ரண்ட ஸ்வீட்ஸ்ல்லாம் நேறைய கெடைக்குது என்னத்தா அவ்ளோ இதா பண்ணாலு அதெல்லா சாப்பிடுறப்போ இப்ப இருந்து பசங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லா குடுக்குறப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா வீட்டு சாப்பாடயே மறந்துறாங்க வீட்டுடைய அந்த இதையு அந்த கல்ச்சரயே மறந்துடுறாங்க எது ஒன்னுத்துக்கும் நா க கடையில போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுறாங்க அந்த யோசனையிலயே வந்துருவாங்க
கண்டிப்பா ம் ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா அது என்ன செஞ்சுட்டுருக்கீங்க என்ன ஸ்வீட் செய்றீங்க
அதாப்பா இந்த ஸ்வீட் போலிதா செய்யறே இந்த பருப்பு போட்டு போலி செய்வாங்க இல்லையா அதுதா செஞ்சுட்டு இருக்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கே
எனக்கும் சொல்லுங்க நானு இன்னிக்கு ஏம் பசங்களுக்கு செஞ்சு குடுக்குறே
அப்ப செய்வீங்களா சரிப்பா சரி ஓ சரிப்பா எனக்கு தெரியாது நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது தெரிஞ்சா நா முதலயே நீங்க வீட்டுக்கு வரும் போது நா செஞ்சே காட்டிட்டு இருப்பே
சேரி சேரி எனக்கு இப்ப சொல்லிடுங்க நானு ஈவ்னிங் செஞ்சு குடுத்துர்றே பசங்கலுக்கு கு நாளை நாளைக்கு எப்டி இருக்கு பீட்பேக்குன் சொல்றே உங்களுக்கு
ஆ ஓகேப்பா இது பருப்பு இருக்கு இல்லைங்களா கட்லப்பருப்பு ஆமா செரி அந்த பருப்புல வேணாலு செய்லா இல்ல பருப்புல வேண்ணா வேண்டானாலு
தோ
சொல்லுங்கப்பா பருப்புல வேணனா வேற எதுல செய்யலா
தேங்கா இருக்குந்தீங்களா
ஆமா
தேங்காய் போ தேங்காயு வெல்லம் போட்டு கூட செய்யலா ரெண்டுத்தல நம்ம தேங்காய்ல போட்டு செய்யறது கொஞ்சொ வேகமா முடிஞ்சிரு ஆனா பருப்புல செய்யறது கொஞ்சொ டைம் எடுக்கு ஆனா அந்த பருப்ப வேக வச்சு தண்ணி வடிக்கிறோ இல்லைங்களா
ஆமா
அதுலயு நம்ம கொழம்பு வைக்கலா அந்த கொழம்பு கொஞ்சொ டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் சரி இப்ப பஸ்ட் போலி செய்றது எப்டின்னு சொல்லிட்றே அதுக்கப்புற கூட நா அந்த கொழம்பு வைக்கறது சொல்லி தரே சரிங்களா
ஆ சரிப்பா சரிப்பா
பஸ்ட்டு மைதாமாவு இருக்கு இல்லைங்ளா
ஆ சா
மைதாவ ஒரு மண் நேரத்துக்கு முன்னாடியே நல்லா பெசஞ்சு வச்சுக்கணு அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் இது ஆப்ஷன் தா வேணுன்னா போட்டுக்கலா வேண்டாம்னாக்க சரி அப்டிய கூட நம்ம போட்டு பெசஞ்சு வச்சுக்கலா கொஞ்சொ தண்ணி அதிகமாவே ஊத்திட்டு நல்லா கொழச்சு வச் ச மாரி பெச மாவு பெசஞ்சு விட்டுக்கணு
ஆ
சரிங்களா அப்புற நல்ல பெசஞ் அ மாவு பெசறே இல்லீங்களா லாஸ்ட்ல பெசஞ்சு முடிச்சதுமே எண்ணெ கொஞ்ச அதிகமா ஊத்திட்டு மறுபடியு மாவுலயே ஊத்திட்டு நம்ம அந்த மாவ நல்ல இந்த பரோட்டாக்கு பெசைறோ இல்லைங்களா மாவு அந்த பதத்துல ந பெசஞ்சி வைக்கணு பெசஞ்சிட்டு ஒரு ஒரு மண் நேரத்துக்கு அப்டியே ஊற வச்சு வுட்டாக்க அது நல்லா நார் மாரி ஒரு மாரி இழுத்து அப்டியே ரப்பர் மாரி வரு அந்த மாரி இருந்தாதா ஒவ்வு நம்ம அந்த போலி செய்த்து கரெக்டா இருக்கு இல்லானாக்க அந்த நம்ம உள்ளார வைக்கிற அந்த பூரண வைக்கும் போது நம்மளால தட்ட முடியாது அப்டியே பிரிஞ்சுட்டு பிரிஞ்சிட்டு போயிடோ அனாலா மெயின் இது இருந்துகிட்டு மை தா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு ரெடி பண்ணிக்கிறோமோ அந்த அளவு கு அந்தட போலியோடைய அந்த ஷேப் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு
சரித்தா சரித்தா
சரிங்க்ளா இப்ப வந்துகிட்டு மைதமாவ் பிசஞ்சி வச்சிட்டோ அடுத்து இந்த பருப்பு வந்து வேக வச்சு வேக வச்சு நல்லா ஃபுல்லா நல்லா வெந்துற வேகுற வரை கோ நம்ம வேக வச்சு எடுத்துறோ எடுத்துட்டு அத வடி கட்டிக்கிணோ ஒரு அரை கிலோ பருப்பு நீங்க போடுறீங்கன்னாக்க அதுக்கு ஒரு தேங்கா ஒரு ரெண்டு மூடி தேங்கா துருவிக்கோங்க ஏலக்கி ஒரு அர கிலோ வெல்லோ அர கிலோக்கு அர கிலோ
ஓகே ஓகே
ம்டுங்க தேங்கா எல்லா துருவி வச்சுக்கோங்க பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி வடிகட்டி தனியே வச்சுக்கோங்க அதுல நம்ம தனியா சாம்பார் செஞ்சுக்கலா ஆ இதுக்கு இருந்துகிட்டு இந்த வெல்லோ எடுத்திருக்கு இல்லைங்களா வெல்லோ இருந்துகிட்டு ஒரு சட்டில போட்டு ஆ நல்லா கரையிற வரைக்கோ சிம்ல வச் அடுப்புல அடுப்புல வச்சு விட்ணு நல்லா வெல்லோ வந்து நல்லா கரஞ்சி வரணு அதுக்கு ஒரு மத் சோ இல்ல ஏதாது ஒரு கரண்டியோ எடுத்து ந மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கொஞ்சோ சீக்கிரோ இதாயிடோ வெல்லோலா நல்லா கரஞ்சதுமே நம்ம வேக வச்சு வைக்குற அந்த பருப்பு அப்றோ துருவி வச்சிருக்க தேங்கா ஏலக்கி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்னோ
சரிப்பா சரிப்பா ஆ சரிப்பா சரிப்பா
ஏதாது டவுட் இருந்தா அதோடியே கேளுங்க இல்லன்னா நா த ஏ மாத்தி சொல்லி வுட்ருவே
இல்ல இல்ல நீங்க சொல்றத கேட்டு தா இருக்கே சொல்லுங்க சொல்லு குறுக்க பேசக்கூடா துன்னு அமைதியா கேட்டுட்டு இருக்கே
ஓ சரி சரி அதுக்கப்புற எல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச சூடா இருக்கு கொஞ்ச சூடு ஆறுனதுமே ஒரல் இருந்தா ஒரல்ல போட்டு அர ச்சா இன்னு நல்லா இருக்கு நல்லா அந்த பூரண வந்து நல்லா கெட்டியா நல்லா சாஃப்டா ஒரு அந்த பதொ கரெக்டா இருக்கு ஒரல்ல அரக்கிற பதோ மிக்சில அரைக்கிறது கொஞ்ச பருப்பு பருப்பு அப்டியே இருக்கு
ஓகே ஓகே
ஒரலு இருந்தா முடிஞ்ச வரைக்கு ஒரல்ல அர ச்சிகோங்க அது நல்லா வரு டேஸ்ட் நல்லா இருக்கு அது நம்ம செய்றதுக் கு நல்லா இருக்கு சாப்புடுறதுக்கு நல்லா இருக்கு
ஒரல்லா இல்லப்பா மிக்சில்ல தா அரைக்கணு
ஆ எங்க வீட்ல ஒரல் இருக்கு பா நீங்க வரும்போது நா ஒரல்லயே செஞ்சி வக்கிற செரிங்களா
செரி செரிப்பா
ஆத மிக்சில அரச்சிக்கோங்க அரச்சிட்டு சின்ன சின்ன உருண்டயா புடிச்சிக்கோங்க புடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம அ பெசஞ்சு வச் சிருக்கொல்ல மைதா அத நல்ல ஊரி இருக்கணு ஒரு ஒரு மணி நேர ஒன்ற மணி நேரத்துக்கு அந்த மைதா அப்டியே ஊரட்டு நல்லா ஊர்ன பின்னாடி எடுத்து ஒரு கவர் நல்லா சாஃப்டா இருக்ற கவர்ல போட்டு சின்னதா தட்டிட்டு அதுல ஒரு உருண்ட வச்சிட்டு மாவு அந்தரோட சேத் து உருண்ட கட்டி தத்திட்டு நம்ம தோச தவால அப்டி திருப்பி எடுத்துக்குறோ அவ்ளோதா நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா செய்யுங்க இல்லன்னா நேரா ஒரு வாட்டி வீட்ல வீட்டுக்குவாங்க நா வீட்லே எப்டி செய்யணுனு சொல்லி நா காட்ற
இல்ல இல்ல போஞ்சிச்சி அதுதா அந்த ஒரல்ல போறது தா நாங்க மிக்சில மத்ததுலா கடஞ்சா வரமாட்டேது
என்னா மிக்சில அரைக்கும்போது இந்த பருப்பு கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே பருப்பு அப்டி அப்டியே இருந்துரு
ம்
ஒரல்ல அரைக்கும் போது எல்லாமே ஒரே லெவல்ல வந்துரு அந்த பருப்பு நல்லா நைசா அரஞ்சு வந்துரு அப்புற இதுக்கு கூட நம்ம சூடா நெய் போட்டு சாப்டா நல்லா இருக்கு செம்மா டேஸ்ட்டா இருக்க ஏ பால் செய்வாங்க இதுக்கே இந்த போலிக் கே தனிய தேங்கா நல்லா நைஸா அரச்சிட்டு தேங்கா கொஞ்ச கசகசா ஏலக்கா இதெல்லா போட்டு நைசா அரச்சிடுவாங்க அரச்சிட்டு அதுல இன்னு கொஞ்ச தண்ணி சேத்துட்டு கொஞ்ச தண்ணியா அதுல கொஞ்ச வெள்ளம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சி விட்டுருவாங்க அந்த பால் இருந்துகிட்டு இந்த போலிக்கு ஊத்திட்டு சாப்புடுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கு
ஓஹோ செரி செரிப்பா அப்றோ அந்த தண்ணி எத்து வச்சி கொழம்பு பண்ணித்தரேன்னு சொன்னீங்கள
ஆமா அது சொல்ற இது நா என்னென்ன போடுணும்னு சொல்லி சொல்லுங்க என்னன்ன சொன்ன சொல்லி
க கல்லப்பருப்பு ஊற வைக்கணு
ஊற வைக்கிறது கெடையாது வேக வைக்கணு
அதா ஊற வச்சிட்டு வேக வச்சி எடுத்துக்குணு தேங்கா அத திருவி போட்டு
கிவ்வே கூடாது அப்டியே வேக வச்சி எடுத்துக்குணு
அப்டியே வேக வச்சி எத்துக்கிலாமா
ஆ அப்டியே வேக வச்சி வெந்துறு வேகமா வெந்துறு வேக வச்சி அப்டியே எடுத்துக்கிறதுதா
தேங்காவ துருவிக்கேனோ
ஆ சேரி
அ அ வ அது ரெண்டுத்தயு அதா உரல்ல போட்டு வெல்லம் போட்டு உரல்ல போட்டு நசிக்க சொன்னங்க ஏலக்கா ரெண்டு போட்டு மைதாவ நல்லா கொஞ்சோ தண் ஆ மைதாவ கொஞ்ச அப்டி
பரோட்டா பதத்துக்கு தனியே பெசஞ்சு வை
தண்ணியா பசி வேணுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்க சொன்னீங்க வேணனா விட்டுற சொல்லிட்டீங்க
ஆமா பேட்டரி வீக் அது ஒரு பக்கமா அது ஒரு பக்கமா வச்சிருங்க மைதா இது கரெக்டா சொல்லிட்டீங்க அதுக்கு உள்ளார வக்கி கிற அந்த பூரணதா தப்பா சொல்லீடிங்க
வேக வைக்கணு நா ஊற வச்சு வேக வைப்போ அதனால ஊற வச்சு வேக வைக்கணுன்னே
அப்டியே வேக வைக்கிறதா அப்புடியே வேக வச்சு வடிச்சுக்கிறோ பருப்பு வடிச்சுக்கிட்டு தள்ளி போடலா அந்த பதம் பாத்து நம்ம எறக்கிடணு
ஓஹோ
ஒரு விசில் வச்சுட்டு அப்பறோ காத்து விட்டுருங்க காத்து விட்டு எடுத்து பாருங்க பருப்பு வெந்துருக்கா இல்லையான் சொல்லி பாத்துட்டு ஒருவேள பருப்பு நல்லா வெந்துருச்சுனாக்கா எறக்கிடுங்க எற எறக்கி வடிகட்டிக்கோங்க இல்லன்னாக்க இன்னு கொஞ்ச நேரோ கூட கொதிக்க விட்டு அப்பறோ எடுத்துக்கோங்க
சேரிப்பா சேரிப்பா
இப்ப பருப்ப வடி கட்டிட்டீங்க
ஆமாம்பா
பருப்ப வடிக்கட்டிடீங்க தேங்கா ஏலக்கா எல்லா எடுத்து வச்சிருக்கீங்க சேரிங்களா
ஆமாப்பா
அடுத்து என்ன பண்ணணு
ப்ப பருப்ப வ வடி கட்டிட்டு அத தண்ணிய எடுத்தோரமா வச்சுட்டு அ அ அந்த பருப்பையு இந்த தேங்கா வெல்லத்தல்லா போட்டு ஒரல்ல நல்லா இடிச்சு
ஒரல்ல இடிக்காதீங்க வெல்லத்த அருந்துகிட்டு பாகு எடுக்கணு சித்திய சத்தியில வச்சு அடுப்புல நல்லா வெல்லெல்லா கரையுற வரைக்கு ஆமா ஏன்னா இது ச்சியு போடுறாங்க ஏன்னா அது அந்த டேஸ்ட் வராது ஆமா நம்ம இந்த அடுப்புல வச்சு வெல்லத்த நல்லா கரச்சி அதல இதெல்லா போட்டு எடுக்கிறப்போதா அந்த போலியுடைய டேஸ்ட் நல்லா கரெக்டா நமக்கு கெடைக்கும்
சேரி சேரிப்பா பாவு எடுத்துட்டு இப்போ இப்போ பருப்ப மட்டுந்தா ஒரல்ல இடுச்சுக்கணுமா தேங்காவு பருப்பையு
அதெல்லா வெல்லோ கரைச்சிருக்கு இல்லையா
ஆமா
அதுலேயே பருப்பு தேங்கா ஏலக்கா எல்லா போட் ட்டு அந்த வெல்ல பாகுலயே மிக்ஸ் பண்ணிடணு
ஓகே ஓகேப்பா
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்க நல்லா அதுலயே போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடுறோ இப்ப அது எல்லாத்தையுமே ஒன்னா தா எடுக்கிறோ ஒன்ன தா அரைக்கிறோ கொஞ்ச கொஞ்சமா எடுத்து போட்டு ஒன்னாதா அரைக்கிறோ
சேரிப்பா சேரிப்பா ம்
என்னால்ல பின்னாடி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆ இது நெறைய ரொம்ப வேலை இதுல்ல
நெறையதா இருக்கு நீங்க சொன்ன மாரி ஃபஸ்ட்டு சொன்னீங்களே தேங்காவு வெல்லமூம் போட்டு செய்யுது அது ஈஸியா இருக்கும் போல இருக்கு அத இன்னொரு நாள் நானு எனக்கு சொல்லி குடுங்க ஆ சரி எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு கூப்புட்டுமா
ஓகேப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க வரும்போது போன் பண்ணுங்க சரிங்களா
கண்டிப்பாப்பா எனக்கு செஞ்சு பசங்களுக்கு குடுங்க நா ட்ரை பண்ணி பாக்குறே பாத்துட்டு நானு சொல்றேன்ப்பா பாய் ஆ பாய்ப்பா